ஆஹ் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ஹாய்
அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கேன் அப்புறம் இன்னைக்கு எப் போச்சி
இன்னைக்கு அப்படியே இன்னைக்கு நேத்து ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டந்தனால ரொம்ப டயர்டா இருந்துச்சு இன்னைக்கு அப்படியே தூங்கிட்டே தான் இருந்தேன் அதனால ஓக்கேதான் போரா தான் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுடே
எனக்கும் ஓக்கே தான் ஃபுல்லா வந்து ஃபிரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு சும்மா அந்த மாதிரியே போச்சு
ஓக்கே ஓக்கே சிஸ்டர் நீங்க என்ன காலேஜ் முடிச்சுட்டீங்களா
நான் காலேஜ் முடிச்சு ஃபோர் இயர்ஸ் ஆகுது சிஸ்டர் முடிச்சுட்டு அப்புறம் டூஇயர்ஸ் ஒர்க் போயிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து உம் நீங்க
நான் இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கேன் சிஸ்டர் இனிதான் ஒர்க் போனும்
ஓ பெரெஷராப்போ நீங்க
ஆ நா ஃப்ரெஷர் தான்
ஆஹ் என்ன முடிச்சிருக்கீங்க
நான் பி சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க
சி மேக்ஸ் முடிச்சிருக்க சிஸ்டர்
ஓ ஓக்கே ஓக்கே சிஸ்டர் எம் எஸ் சி பண்ணீங்களா
இல்ல பட் ஆனா வந்து இப்பதான் எனக்கு வந்து பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்கு சோ வந்து எம்சிஏ பண்ணலான்ட்டு இருக்கேன்
ஓக்கே ஓக்கே சிஸ்டர் இப்ப எம்எஸ்சி மேக்ஸ் பண்ணீங்கன்னா அப்டியே பண்ணலாம்ல மேக்ஸ்லயே கண்டினியூ ஆகி போயிறலாம்ல நீங்க எ சே கொள்ள மறுபடி பாருங்க
பட் மேக்ஸ் எனக்கு வந்து எனக்கு ஐ டி ஃபீல்டு அந்த மாரி போணும்னு எனக்கு ஆச பட்டு மேக்ஸ் முடிச்சு மோஸ்ட்லி ஐடி ஃபீல்டுல வந்து அந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்காது எனக்கு தோணுச்சு அதனால சொல்லிட்டு செரி ஓக்கே அப்ப காலேஜ் டைம்ல வந்து சிஸ்டர் சொல்றாங்க அப்டி இப்டி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அது எம்எஸ் மேக்ஸ் பிஎஸ் மேக்ஸ் எடுத்துட்டேன் அப்ப ஐடியா இல்ல ஆம் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சோ வெவர தெரிச்ச மாரி இருந்துச்சு ஆஹ்
ஓக்கே ஓக்கே சிஸ்டர் ஆனா இப்போ பீஜி பண்றது யூஸா சில பேர் வந்து ஓவர் கிராஜுவேட்ன்னு சொல்றாங்க ஐடி ஃபீல்டடுக்குள்ள போம்போது ஒண்ணுமே ஐடியாவே இல்லாத மாரி இருக்கு இப்ப நானும் பீஜி பண்ணலாமா ஒர்க் போலாமா அப்டி டபுள் மைண்டடா இருக் ஹச்சு பீ ஜி பண்ணாலும் இல்ல ஃபாரின் போய் பண்ணாலும் நல்லா இருக்குமானு தெர்ல
பாரின் போய் பண்ண போனாலும் பெஸ்ட் தான் அதெல்லாம் கிடையாது நம்ம படிக்கிறது நம்மளோட கெரியருக்கு அது பெஸ்ட் தான் சிஸ்டர் ஓவர் கஜட் அப்டிலாம் கிடையாது பட் ஆனா வந்து நீ இப்பே பண்லா இப்ப நீங்க இப்பதானே முடிச்சிருக்கீங்க இப்ப பிரஷர் ய நீங்க வந்து காக் னீசன்ட் என்ன கொஞ்சோ கம்னிகேஷன் மட்டும் கொஞ்சோ இருக்கணும் கம்யூனிகேஷன் பெஸ்டர்ந்தாலே போதும் நீங்க செலக்ட் ஆகிடுவிங்க மோஸ்ட்லி ஆஹ் அதுலே ஆனா அடி டிபில மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கே அந்த கெடைக்குமா தெர்ல ரெஃபர்ஸ் பண்ணா என்னா கெடைக்கும்
ஆக்சுவலா இப்போ வந்து எம்எண்ட சி கம்பெனில்ல ரெஷர் வந்து ரெஃபர் பண்ண முடிய மாட்டேங்குது சிஸ்டர் அவங்கல்லாம் ஃபர்ஸ்ட் ஆபிடூடல கிளியர் பண்ணிதான் உள்ள வர மாதிரி
ஆமா இல்ல இல்ல தெரிஞ்சவங்க மூலையுமா
இல்ல ஆக்சுவல்லா ஆஹ் எனக்கு தெரிஞ்சவங்க அங்க ஒர் றாங்க பட் வந்து அவங்கனால வந்து ஃப்ரெஷரை ரெஃபர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெஷரா இருந்தா கண்டிப்பா நீங்க ஆப்ஸ்ல்லாம் கிளியர் பண்ணிதான் வரணும்னு சொல்றாங்க
ஆஹ் இல்லன்னா நீங்க வந்து இப்ப நெறைய ஐடிஸ் ஸ்டார்ட் ஸ்டார்ப் கம்பெனி நெறைய சின்ன சின்ன கம்பெனில இருக்கு அங்க வந்து ஈஸியா கிடைச்சிடும் உங்களுக்கு என தெரிஞ்சு நெறைய இடத்துல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு போலாம் உம்
இப்போ நம்மஃபர்ஸ்ட்ஸ்டார்டப்ல போய் ஏதோன்னுச்சும்மா ஒன் இயர் டூ இயர்ஸ் இருந்துட்டு அங்க நல்லா லர்ன் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடு நீ வேற ஏதாவது எம் எம்ன்சி
ஆமா ஆனா இப்ப நெறைய இடத்துலயே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே வந்து ஆள் எடுக்க மாட்
இப்ப ஏஐ ஃபுல்லா ரீப்ளேஸ் பண்ணிருச்சு அதனால அவுங்க வந்து மோஸ்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் எலாம் கம்மி பண்ணதான் பாக்குறாங்க
ஆமா
ஃபுல்லா ஏஐ யை வாங்கிட்டோம்னா அவுங்கக்கும் சீக்கிரம் சீக்கிரம் ஒர்க் முடிஞ்
எனக்கு ஒரு பயம் இருக்குதான் நம்ம சப்போஸ் இப்ப வந்து அவ்வளோ பபீஸ் கட்டி எம்சிஏ முடிச்சளோ அந்த டைம்ல வந்து ஏன்னா இப்பவே நெறைய பேர் ஆள் எடுத்துட்டு இருக்காங்க இப்ப எனக்கே ஒரு டவுட் இருக்கு பண்ணலாமா ஆனா எனக்கு வந்து எம்பிஏ இல்ல எம்சிஏ பண்ணனும் ஆச சரி ஓகே எம்சிஎ முடிச்சு தாலு இப்ப ஐடி இல்னாலும அதர் சிஸ்
ஆமா ஆமா இப்ப எம்சிஏ முடிச்சாலும் நம்ம டக்குனு காலேஜில பிரொஃபஸராவும் போல வேணும்னா பிஹெச்டி பண்ணிக்கலாம்
ஆஹ் பேசலாம்ல எனக்கே நாலு வருஷம் ஆயிடுச்சு ஆல்ரெடி இதுக்கே வந்து எல்லாரும் தான் சொல்றாங்க ஆஹ் நீ ஆல்ரெடி போர் இயர்ஸ் ஆயிச்சு இதுக்கப்புறம் நீ போய் படிக்க போறியா அப்படின்ட்டு எல்லாரும்
ஏன்னா அந்த ஒரு கேப் வந்துரும்ல சிஸ்டர் அதுக்கப்புறம் நமக்கு படிக்கணும்ன்னனு தோணாது ஏன்னா இந்த போர் இயர்ஸ் நம்ம ஒஓர்க் அப்படி இப்படின்னு இருந்துட்டு திடீர்னு போய் உக்காந் படிக்கணுங்கும்போது அது ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கு
சோ அதனால படிக்க தோணாதுன்றதுனால தான் நீங்க அப்படி சொல்றீங்க ஆனா எனக்கு படிக்கணும் இன்ட்ரெஸ்ட்டா இருக்குன்ட்டு எனக்கு தோணுது இல்ல அப்ப படிச்சா ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல
ஆஹ் அது கரெக்ட் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருந்து ச்சா நீங்க அப்படியே காலேஜ் ல அப்படியே
நா என்ன நெனைக்கிறே ஆஹ் இப்ப வந்து இப்ப எம் சி ஏ முடிச்சுட் இப்பகூடோம் இப்ப நறைய சின்ன ஏன்னா நறைய எடத்துல ட்ரை பண்ணங்க என்ன சொல்லிட்டாங்க நீ மேக்ஸ் தாமா முடிச்சிருக்க நீ எப்படிமா இங்க வந்து உனக்கு சிஸ்டம் வொர்க் கொடுக்க முடியும் நா நெறைய சின்ன தாப்பலே கேட்டாலும் நீ மேக்ஸ் முடிச்சுட்டு எப்படி ஒனக்கு சிஸ்டம் ஒர்க் குடுக்க முடியும்
ஏன்னா மேக்ஸ் சிங்ம் போது புல்லா கல்குலேஷன் சம்ஸா தான் இருக்கும் இதே நம்ம சிஸ் சிஸ்டம் ஒர்க்குங்கும்போது அக்கௌண்ட்ஸும் கோடிங் நாலேஜும் தான் இருக்கும் அது ரெண்டுமே மேக்ஸ்ல இல்ல சோ அதுனால மேபி அப்படி சொல்லுவாங்களாம் இருக்
சோ அப் அதனாலதான் நான் என்ன பண்டேன் சரி ஓகே நம்ம வந்து இந்த மாரி கோடிங் லாங்குவேஜ் மோஸ்ட்லி எம்சேல முடிச்சு அதுலயே எல்லாமே வந்துடும் சோ வந்து நா முடிச்சுட்டு அது ரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எனக்கு வந்து ஃபாரின் போனும் ஆச சோ அது அது ப்பா எக்ஸ்பீரியன்ஸ் இப்பக்கு தெரிஞ்சவங்கலே ஒர்க் பண்றாங்க அவங்க ரெபர் பண்ண கூட அது இல்ல நான் வந்து நான் வச்சுத ஸ்டாடப் கம்பெனி அந்தமேரி நா கூட வந்து நான் எம்சிஏ முடிச்சிருக்க சோ நா அங்கலா ஆஃபர் பண்ணுவாங்கல்ல.
ஆஹ ஆஃபர் பண்ணு ம்ச் இல்ல மோஸ்ட்டஸ். டாட்டப்ல வந்து ப்ரெஷஸ் தான் எடுப்பாங்க அதுவுமே இப்போ நம்ம எம் சி ஏ முடிச்சிருந்தோனா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வ டூ இயர்ஸ் நல்லா படிச்சிருப்போனு சொல்லி. அவங்களுக்கு வந்து இன்னும் சேல்ரி அதிகமா குடுக்குன்னு சொல்லி. பஸ்டே ஸ்டார்ட் அஃப். இதுல வந்து எடுக்க மாட்டாங்க. சில சில ஸ்டார்ட் அப்ஸ் வேணா எடுத்துப்பாங்க ஏன்னா நமக்கு ம்ச். கெம் சேலரி வந்து அதிகமாக கொடுக்கனு இதுவே பிஎஸ்சி கிராஜுவேட்னா அவங்களுக்கு. வந்து கம்மி சேல்ரி கொடுத்தாலே அவங். கண்டிப்பா ஓர்க் பண்ணுவாங்க. அந்த மாரியும் யோசிப்பாங்க சில கம்பெனில.
பட் ட்ரை பண்ணுவுமே.
ஆஹ ட்ரை பண்ல்லா.
ஆஹ அதனாலதான் ட்ரை பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஒரு குரோத் இருக்கோ அப்டின்ட்டு எனக்கு தோணுச்சு. சோ ம்ச் இப்பன்னா வந்து நான் ஒரு டிகிரி முடிச்சுனா அதுக்கு வேலிவுவே கிடையாது. மே முசுலரேன். வந்து ஒரு டிகிரி. முடிச்சாலும் இருக்குமா நீ ஒரு டிகிரி தானே முடிச்சிருக்க. அப்டின்னு பாக்குறாங்க இல்லனா இன்ஜி. சேரிங்க.
இன்ஜினியரிங் ஏன் சிஸ்டர் படிக்கல நீங்க
அப்போ வந்து ஐடியா இல்ல சிஸ். நா கால்ல ஸ்கூல் முடிச்சு எனக்கு இதுதான். பண்ணணும் இப்படி பண்ணணும் எனக்கு தெரியல.
எதுவுமே இல்ல இது எல்லாமே டக்குனு போய் ஜாயின் பண்ணியாச்சு ஓ.
அப்படியே கூட எடுத்துப்பன் எனக்கு தெரிஞ்சவங்களே இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடி இன்ஜினியரிங் பீடெக் ஐடி முடிச்சுட்டு இப்போ வந்து ஐடி ஃபீல்ல தான் இருக்காங்க.
ம்ச் இப்ப இப்ப மோஸ்ட் எல்லாருமே கார்பரேட் லைஃப் தான் வேணுன்னு சொல்லி கார்பரேட் லைஃப்குள்ளயே போயிறாங்க. ம்ச் அது எல்லாரும் இப்ப இன்ஸ். சேலரீல்ஸ் அது இதுன்னு போட்டு ரொம்ப ஹை பண்ணியாச். சனால எல்லாருமே இப்ப கார்பரேட் லைஃப். தா போனு அப்டின்ருக்காங்க
அப்படினு இல்ல அதுலயும் நிறைய ப்ஷர்ஸ் இருக்குதான் எனக்கு என்னன்னா வந்து இது இது பண்ணா வந்து இப்ப கொஞ்சம் ஆஹ் கொஞ்சம் கேத்தாவும் இருக் குல்ல ஆஹ் ஒ இது மேரி கெத் இருக்கோ இப்ப நம்ப நினைச்சுன்னா இப்ப இது மூலியமா வந்து முடி முடிச்சுட்டு ஆஹ் வெளியில போறதுக்கும் ஏன்னா நம்ப பேரண்ட்ஸ் வந்து நம்ப இப் வீட் இட்ளர் கோம் இதுதா முடிச்சிருக்கும் த ஒருஸ் குட்டி சர்க்கலிர் முருக்கும் இப்ப வெளியில போயிட்டு ஒரு இந்த மாரி பெரிய இடத்துல கப்ல் அவங்களுக்கு கொஞ்ச ஒரு ஹோப் கிடைக்கும் ஓகே பொண்ணு நான் தனியார பாத்துப்பா அப்ப நம்மளுக்கு ஒரு போல்னஸ் வரும்ல்ல அப்ப வந்து நம்மள தனியானப்பத்து அப்ப வந்து அவங்க இது அப்ப வந்து நமக்கு ஆஹ் அதனால இதுல ஒரு நல்ல ஒரு இது இருக்குமோ அப்படின்ட்டு ஏன்னா இப் வெளியில போனா தானே இப்ப நம்ம நானே வீட்டு்ல இருந்தே வெளிய கிட்டதான் காலேஜ் போயிட்டு வந்தேன் இப்ப வந்து உம் இருந்தாலும் நான் வீட்டுலதான் இருக்க போதிக்கு சும்மா வீட்ல சின்ன சின்னதாந்த பார்ட் டைம் ஜாபு ஒர்க்
பார்ட்டைம் ஜாப் அந்த மாரி ஓகே ஓகே சிஸ்டர் நா இப் இப்பதான் காலேஜ் முடிச்சேன் அதான் வந்து சேரி ஒர்க் போலாமா எனக்கு கேம்பஸ்ல கிடைச்சுது பட் நான் ஐடி தான் கிடைச்சுது சரி நான் ஐ டி ல போலாமா இல்ல வெயிட் பண்ணி கோடிங்லாம் படிச்சு ஐ டி ல போலாமா இல்ல எம் சி ஏ பண்ணலாமா இல்ல கவர்மெண்ட் எக்ஸாம் பிப்பேர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃபயூஷன்னாவே இருக்கு என்ன பண்றதுன்னு ஒரு ஐடியாவும் இல்ல சரி பாக்கலாம் அப்படின்
நீங்க ஒரு ஒரு எடத்துல போயிட்டு ரிஜெக்ஷன் ஆயனா அத விட்டுறாதீங்க நீங்க திரு தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக் நிறைய இடத்துல போங்க வெளியில போயிட் ட்ரை பண்ணுங்க சென்னை மே அதர்சி நிறைய ஆமா நீங்க எல்லா துலா ட்ரை பண்ணாதான் உங்களுக் ஏதாவ ஒரு இடத்துல கிடைச்சி நல்ல ஒரு இது கிடைக்கும் அய்யயோ ரெண்டு நிறைய போயிட்டோ ட்ரை பண்ணிட்டோ அப்டிதா நா ஸ்டாட்டிங்ல போயிட் நா காலேஜ் முடுச்சுட்டு நா எங்கயுமே போல ஸ்ட்ரைட்டா சரி வீ்ட் வீட்லந்து போறதுக்கு கிட்டக் போட்டுனு ஒரு க இந்த கம்பெனில தா போய் ஜாயின் பண்ண ஆ இன் டூ இயர்ஸ் பேசிட்டுதா அங்க போனது
உம் நான் ஐ டி தா இப்ப எனக்குமே அப்டிதா அந்த ஒரு ஆஃபர் இருக்கு நான் ஐ டி தா சரி இப்போ எப்டி சொல்றதுனா வீட்ல வந்து ஒரு கொஞ்சோ ப்ரஷர் குடுக்கும் போது பேசாம போய் ஜாயின் பண்ணிறலாமான்னும் தோணுது
அப்டி தோணு ஆனா அது விட்றாதீங்க நீங்க ட்ரை பண்ணுங்க
நியூ கோடிங்லா படித்து
நீங்கன்னா ஆ இல்லனா நீங்க சும்மா வேணா ஒரு வேலக்கி ஜாயின் பண்ணிட்டு சைட்ல கூட நீங்க போயிட்டு ஐ டி ஃபீல்டுக்கு க்ளாஸ் போங்க
இப்ப வந்து எனக்கு வந்து மிட் ஷிஃப்ட்டு சிஸ்டர் எனக்கு ஒன் டு நயனு சோ அந்த டைம் முடிச்சிட்டு நா வீட்டுக்கு வர எனக் து ஆஃபீஸ்லெந்து வீட்டுக்கு எனக்கு ஒன் கிலோமீட்டர் சீ ஒன் அவர் ஆகு
நான் வாய்ஸ் ப்ராசஸ் சொல்றீங்களா
நான் வாய்ஸ் ப்ராசஸ் இல்ல இப்ப இந்த கோர்ஸ் செல்லிங் மாரி சொல்லுவாங்க தெரியுமா இன்டர்ன்ஷிப் பண்றீங்களான்னு சும்மா கால் பண்ணி கால்
ஓ அ அந்த மேரி ஆன ஹா வேணா வேணா வேணா வேணா வேண அந்த வேல வேணா வேணா வேணவே வேணா அந்த வேலைக்கு ட்ரை பண்ணாதீங்க நான்வாய்ஸ் ப்ராசஸ் கூட போங்க காக்னிசென்ட் டி சி எஸ் லா அங்க நான்வெஜ்லா இருக் கூ அப்டி கூட போங்க இந்த மாரி வேலைக்கு போயிடா எங்க
ஆமா சரித்தெ
சிஸ்டர் டயம் ம்மா டென் மினிட்ஸ் ஒவர் ஓகே சிஸ்டர் ரொம்ப நன்றி ம் ஓகே பாய்